ஓ என்னப்பா என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா கேக்குது
ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன்பா வீட்டுல குழந்தைகல்லா என்ன பண்றாங்க பிள்ளைகள்லா நல்லா இருக்காங்களா
உம் வீட்டுக்காரர் போயிட்டாராபா வேலைக்கு போயிட்டாரா
ஆஹ் போயிட்டாங்க உங்க வீட்டுல உங்க வீட்டுல பொண்ணு எப்டிக்கா
எ ஆஹ் இருக்காப்பா நல்லா இருக்காப்பா வீட்டுக்காரு சௌரியமா இருக்காரா பிள்ளைங்கல்லா எப் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா
ஆஹ் எல்லாருமே நல்லா இருக்காங்க உங்க பொண்ண காலேஜ்
நீங்க எப்படி இருக்கீங்க சேத்துட்டேன்ப்பா நல்லபடியா முடிஞ்சிருச் ச்சு வேல எல்லா நல்லபடியா மு முடிஞ்சிருச்சு
சேரி சேரி இன்ஜினியரிங் காலேஜா
இல்ல ஆர்ட்ஸ்லதா சேத்து உட்டே
சேரி சேரி
மெடிக்கல் லைன் போகணுன்னா இங்க கட் ஆஃப் இல்ல ரொம்ப செலவு பண்றதா இருக்கு நம்மளால அவ்ளோ சமாளிக்க முடியல சேர் த்து விட்டுட்டு ஆர்ட்ஸ்லயே தா அப்பறமா ஓகே இதே இருந்தா போது இது சேந்துக்கிறேன்னு சொன்னா அப் அப்பறோ பிரைவேட்ல சேக்கணுன்னா ரொம் ப ஆகும் அதனால ஆர்ட்ஸ்லயேதா சேத்து விட்டே அதுவு அவ கேட்ட கோர்ஸ் செல்ப் பைனான்ஸ் தா கெடைச்சிச்சு எய்டட் கோர்ஸ் இல்ல
சேரி
உம் வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்ன் கட்ட வேண்டியதா இருக்கு என்ன செய்ய சொல்ற பிள்ளைகள உருவாக்கணுனா காச கட் டி தானே தீரணமா இருக்கு
ஆ ஆ ஆ ஆ
உம் உங்க பசங்க என்னா பண்றாங்க
என்ன சமச்சீங்க
நானு இதுதாப்பா வச்சே கொஞ்சோ மட்டன் எடுத்தே மட்டன் கொழம்பு வச்சே கொஞ்சோ கூட்டு வச்சு சோறு வடிச்சி முடிச் டே
டெ
இருந்துச்சுன்னா நைட்டு கொஞ்ச சப்பாத்தி போட்டு இப்ப நா நா ஒரு வேலையாப் போயிரூ நைட்டுக்கு ஒன்னு தேட வேண்டா நான அதோட முடிச்சுக்கிட்டே
சேரி செ
ம் ம் உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க இங்க தோட்டோ இருக்குப்பா நல்லபடியா இருக்கு போகுது இப்ப மழ தண்ணி இல்லல்லே எல்லா காஞ்சு போயி ஒரு மாத் ரியாருக்கு தண்ணி ஊத்துனா வச்சானா கொஞ்சோ வளவெளன்னு வருது
என்னன்ன செடி த என்ன பழோ எல்லாமே வச்சிருக்கீங்ளா
ம் மாங்கா மாங்கா தோவ இது மாங்கா மரோ தென்ன மரோ பப்பாளி
ஆ
மாதுளப்பழோ இப்பதா வச்சே வருது இப்பதா வருது செடி வருது பொய்தா வளந்தானா தெரியூ அங்க இங்க இந்த பூ கொஞ்சோ இருக்கு மல்லிகப்பூ அத்லா இருக்கு ஒ
அப்ப மல்லிகப்பூ இருக்குன்னா நீங்க அங்கருந்தே பறி ச்சு வச்சுப்பீங்க தலையில கட்டி
ம் சாய்ங்காலோ நேரோ இருந்தான்னா பறிச்சு கொஞ்சோ வச்சுக்குவே கட்டி வச்சுக்குவே இல்லாட்னா விட்டுருவே அது செடிலர் இன்னனாலே அழகா தான இருக்கு
உம் அதுக் கீழ விழுந்து இருக்கிறதுக்கு பறிச்சு நம்ம தலைல வச்சுகுலா
உம் செடில இன்ன இருந்தா நல்லா பாக்க அழகா இருக்கில்ல
செய்தி
உம் எல்லா இருக்கு தண்ணி ண்ணியு ஊத்திட்டு வச்சுட்டு இருந்தாதானாலோ திடீர்னு இந்த கா வெயில் இல்லாம இருக்குல்ல வெயிலோட மழ இல்லாம பாம்பு வந்துருது பாம்பு வந்துருது ஆமா ஆமா அந்த
அதுக்கு அந்த மர மருந்தெல்லா இருக்கே அதெல்லா வாங்கி போட்டா
இது வரத்தா செய்யு சூதானமா நம்மதா தெரிய வேண்டியதா இருக்கு பாக்கம் போது கொஞ்சோ தூரமா கொண்டு போய் காட்டுக்குள்ள விட்டுட்டோனா போயிடோ அதயே புடிச்ச அடிச்சிட்டு வ சை குட்டி எப்பயாவுது கண்லப் பட்டான்னா நா ப பாத்தேனா சொல்லீர்வே இன்னிட்டு காரர் புடிச்சிட்டு போய் அழிச்சிர்வார் ரே கண்ல படாட்டின்னா தா கொஞ்சோ கஷ் தமா இருக்கோ
உம்
உம் முந்தா நாளெல்லா எங்க கொழுங்க கொழுந்த பொண்டாட்டி வீட்ல வீட்டுக்குள்ளயே வந்திருச்சு அது பாத்தனால அவுங்க தம்பி வந்து புடிச்சு அடிச்சு அக்கா நீங்க பாத்தீங்ளான்னு சொல்லிட் வ் வீடியோ எடுத்து அனுப்புனா
ஆ
உம் சின்னப் பிளேகள வ பாவோ பாக்காட்டினா அவ்ளோதா ரொம்ப கஷ்டோ பாத்தரனால கொஞ்சோ என்னமோ இந்தப் பிளே கண்ல அகப்பட்டுருது கேட்டா முன்னொழில நொழைறதே பின்வழி ரெண்டு வழி இருக்கா என் த வழியா எங்க போகுதுன்னு தெரியாது
உம் ஆமா ஆமா
உம் சரிங்கோ பின்வழிய வந்து பூட்டி வச்சோன்னா நல்லா இருக்கோ ஆ போட்டு வச்சிருக்கேபா குடிக்கணோ இங்க குடிஸ்டியா குடிச்சாச்சா
சே குடிஸ்டே இப்பதா குடிச்சுட்டு வட சாப்புட்டு உக்காந்துருக்கே
ம் கால்வலி எப்பிடி இருக்கு ஆஸ் பத்தி போனியா
ஆஹ் போனே போனே
உம் என்ன சொன்னாங்க டாக்ட்ரு டா தா சாப்ட்றீங்களா
உம் ஆமா
செரி செரி செரி செரி இங்க அ இங்க இது ம பரிசம்ன்னு சொன்னாங்களே
ன்னது கேக்கல
பாலமேட்ல இருந்து மாமா வந் து பருசோன்னு சொன்னாரு போன்ல கூப்புட்டாரு ஒங்கள கூப்ட்டாங்களா
இல்லியே
வருவாங்க இனிமேலதா ஃபோன் போடுவாங்க ஏனா எனக்கு ஃபோன் வந்துச்சு அதா உங்களுக்கு வந்துச்சா அப்படின்னு கேட்டே
எனக்கு வர்ல
உம் வந்தா சேர்ந்து போவோ ரெண்டு பேர்னு சேர்ந்து கெளம்புவோமா
எனக்கு சொல்லுவாங்கலான் தெர்ல சொன்னா வரே
ஏ சொல்லாம போ போறாங்க சொல்லுவாங்க சொல்லணுந்தான் சொன்னாங்க மாமா மாமா எப்படி சொல்லாம இருப்பாரு சொல்லுவாரு சொன்னா சேந்து போயிட் ட்டு வருவோ
உம் சரி சரி சரிப்பா
சரி ஆஸ்பத்திரி போனா ஒழுங்கா மாத்திரைய போடுங்க
உம் சேரி சேரி சொல்ற மார் சாப்டுறே
ஹலோ கேக்குதா
கேக்குது கேக்குது
ஆஹ் செரி செரி தேது
போ அப்பறொ உங்க கிராமத்துல எப்போ திருவிழா
திருவிழா இப்பதா நடந்துட்டுதானே இருக்கு நடந்துட்டுதா இருக்கு போத்தீங்க அது ஒரு வாரத்துக்கு நடக்கு அன்னதானொ சாப்பாடு எல்லா கும்மி கொட்டுறது எல்லாமே நடக்கு
நீங்க போவீங்ளா
இல்ல வந்து நன்கொட வாங்கிக்கிட்டு போனாங்க பிள்ளக தா போய் நிக்குங்க வேடிக்க பாக்க
உம் சேரி சேரி
ம் அவரு கொண்டு வந்து பிரசாதங் குடுத்தாங்கன் சொல்லிட்டு கொண்டு வந்து குடுத்தாரு
உம்
ம் இந்த புளியோதரையையு ம பழோ தேங்கா கொஞ்சோ இது ஸ்வீட்டு இதெல்லா வெச்சு குடுத்திருந்தாங்க எல்லாருக்கு பை போட்டு குடுத்திருந்தாங்க கொண்டு வந்து குடுத்தாரு நாளைக்கி கச்சேரி கிச்சேரி வெப்பாங்க யாராவ்து ஒரு ஆள பெரிய ஆள்ங்ல கூப்ட்டு யாராவ்து ஒரு யு ம் அந்த மாதிரி உக்கார வெச்சி எல்லா உக்காந்து இது பண்ணுவாங்க ஏதாது வெளயாட்டு போட்டி கப்றோ கடேசி நாள்ல எல்லா வெச்சு முடிப்பாங்க கடைகள் எல்லா நடக்கு ஆமா கடை எல்லா போடுவாங்க பிள்ளைகல கூட்டிட்டு அப்டி கோயிலுக்கு போய்ட்டு அந்த கடத்துறய சுத்தீட்டு கொஞ்சோ நேரோ ஒக்காந்து கொளத்து பக் ஒக்காந்துட்டு பேசீட்டு கதை அடிச் ட்டு வருவோ
ஏர் சேரி
ம் நீங்க வரீங்ளா அதா முடிய போது இப்ப பிள்ளைக ஸ்கூல் தெறந்துருச்சில்ல
அ அ
முடிய போது இந்த பிள்ளைகளுக்கு இனி காலேஜ் பிள்ளைகளுக்கு ஒன்னாந்தேதி வாக்குல காலேஜ் ஓப்பனா தெறக்குன் சொன்னாங்க இந்த பசங்களுக்கு பிள்ளைளுக் காக ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சில்ல அவ்ளோதா அந்த லீவு குள்ள ஒட்டி எல்லா வ வந்து முடிஞ்சிருச்சு
சேரி சேரி திருவிழாக்கு வெளியூர்ல ருந்தெல்லா வருவாங்களா
வர்றவங்க வறாங்க அவுங்க சொந்தக்காரவங்க கூட்டு வர்றவங்க வர்றாங்க நீதா வரமாட்டேன்டியே நா கூப்டதுக்கு
நா வர்ல என்னிய யார் கூப்ட்டு வர்ணுன் அ நா தனியா வர முடியாது
ஆ அப்பறோ நா மச்சான கூட்டிட்டு தா வரணு இங்க வர மாட்டிங்கிறீங்களே வேல இடுக்கு வேல இருக்குன்னனா என்னைக்கி வந்து இதெல்லா பாத்துக் எதியு சொந்தத்த எல்லாம் பாத்துக்றது வேலயே பாத்துட்டே இருந்தானா நமக்குரிய நேரத்த நம்மதான குடுக்கணு குடும்பத்துக்குரிய நேரன் சொல்லிட்டு
ம் அடுத்த திருவிழாக்கு வறோ
ம் வாங்க சேரி தேங்கா பழ எல்லா எடுத்து வெச்சிருக்கே மர த்துல ஏறி பறிச்சு வெச்சிருந்தாங்க ஆராது வந்தன்னா நா குடுத்து விடுறே
ம் சேரி சேரி குடுத்தனுப்புங்க
ம் சேரி சேரி
நீங்களு எங்க வீட்டு பக்க வாங்க
ம் வரோ வரம்போது வர்றோ இந்த பிள்ளைக லீவு தா முடிஞ்சிருச்சே காப்பரிச்ச லீவு வரட்டு அப்பத கிளம்பி வர்றோ நாங்க
ம்
அ சின்னவனுக்கு லீவ் வரட்டு ஸ்கூல் லீவு அந்த நேர ஒட்டி இவங்களுக்கு லீவ் பெரியவங்களுக்கு சேந்து வந்துச்சுன்னா வர்றோ கெளம்பி இல்லாட்னா நீங்க வந்து போங்க நா எங் க இந்த தோட்டத்தெல்லா விட்டுட்டு வர
சேர் செரி எ வீட்லயு பூன இருக்கனால என்னாலயு வர முடிய மாட்டிங்குது அதையும் பாக்கணு
அப்படியா சேர் சேரி குட்டி போட்ருக்கா
குட்டி போட்ருக்கு நாலு குட்டி போட்ருக்கு
ம் வெச்ச அடைச்சுகிட்டே திரியாதிங்க எல்லாத்தையு யாராது கேட்டானா குடுத்து விடுங்க பெருச மட்டு வெச்சுகிட்டு
ம் சேரி செரி சேரி ஒரு நாள் வீட்டு பக்க வாங்க
சேரி சேரி வர்
ம் ஆ சேரி சேரி வெச்சரட்டா
சேரிப்பா எல்லாரையு கேட்டதா சொல்லுங்க
ஆ சேரிவ